வணக்கம் தோழி
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே தோழி நீங்க பள்ளி வாழ்க்கைய பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க தோழி
அது ரொம்ப ஒரு நல்ல ஃப்யூச்சருங் தோழி அது ஒரு மறக்க முடியாத வாழ்க்கைய தருணம் அதெல்லா நெறையா நாங்க வந்து பேசுவோ வெளையாடுவோ அந்த மாரி ஸ்கூல் லைஃப் வந்து பாத்தீங்ன்னா இப்புடி தான் தோழி நெறையா இருந்தது அதே சமயமு நாங்க படிக்கவு செஞ்சோ இந்த மாரி வாழ்க்கைய என்ஜாய் பண்ணவு செஞ்சோங் தோழி
சரிங்கத்
நீங்க எப்புடிங் தோழி சொல்லுங் தோழி
நாங்க வந்து பள்ளி வாழ்க்கையில நா வந்து பள்ளி வாழ்க்கையில நா வந்து இங்க படிக்கிறது எல்லாமே வந்து கவுர்மெண்ட் ஸ்கூல்ல தா படுச்சோ அப்பா அம்மாவுக்கு அந்த அளவுக்கு பெசிலிட்டி கெடையாது சோ கவுர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கும்போது நாங்க வந்து எப்டி இருந்தோ அப்டின்னா இங்க ஸ்கூல வந்து ஒன் டூ பிப்த்து வரைக்கு ஒரு பள்ளில படிச்சோம் சிக்ஸ்த் டூ டெ டுவல்த் வரைக்கு ஒரு பள்ளில படுச்சோ இப்ப எங்க ஊர்லா வந்து பாத்திங்கன்னா பெருசா வந்து பள்ளிக்கூடலா கெடையாது சின்ன மிடில் எதாவதுன்னா இந்த ஹையர் செகண்ட்ரி தனியாவு எஸ் எல் சி தனியாவு அந்த மாதிரிதா இருக்கு அப்ப நாங்க பிப்த் முடிச்சுட்டு வேற ஸ்கூலுக்குல்லா போகும்போது வந்து ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா ப்ரண்ட்ஸ் சர்க் கிலேஸ் நல்லா கெடைப்பாங்ளா இருக்குமா கெடைக்காதா ம் நமக்கு அவுங்க புதுசா இருக்கும் போது ஒரு பதட்டோ இருக்கு ஸ்கூல்ல வந்து புதுசா போய் ஜாயின் பண்ணும் போது அந்த மாரி பதட்டத்தோடல்லா வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணி உள்ள போவோ அதெல்லா நெனைக்கும் போது இப்பவு எனக்கு நெனச்சா ரொம்பவு அப்டியே ஒரு எக்சைட்மெண்டா இருக்கு எப்புடிலா வந்து நம்ம இருந்துருக்கோ இப்டிலா வந்து நம்ம ஸ்கூல்ல முடிச்சு இந்தெந்த லெவலுக்கு போகும்போது அது அதோடைய நினைவுகள்லா இன்னமு நெனச்சாவே எனக்கு அவ்ளோ ஒரு மறக்க முடியாத நினைவுகளாவு தர தருனமாவு இருக்குது இந்த மாரி நீங்க உங்க வாழ்க்கையில ஏதாவது வந்து மறக்க முடியாத நினைவு தரனுனு ஏதாவது ஒரு இருக்குங்க உங்ளுக்கு
ஆமாங் தோழி எனக்கு நெறைய இருக்குங் தோழி நானு வந்து இப்போ உங்ள மாரி தா ஒன் டூ ஃபிப்த்து வந்து ஒரு ஸ்கூல்ல படிச்ச சிக்ஸ்து டு எயி்த் வரைக்கு ஒரு கொள்ள படிச்சே அப்றோ பா்த்தீங்னா வந்து எய்த் டூ டுவல்த் வரைக்கு ஒரு து ஒரு ஸ்கூல்ல படிச்சங் தோழி நானு எனக்கு இந்த மாரி அனுபவலா இருக்கு ஆனா வந்து எனக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லா போனனா போனோனே நானு எல்லாத்தையுமே பேசிட்டு பழகிறுவேங் தோழி எல்லாருமே வந்து எ கூடயே அட்டாச் ஆயிருவாங்க அது அந்த மாரி பாத்தீங்னா எனக்கு அதுல எந்த பிரச்சனையு இல்ல பட் ஆனா வந்து டீச்சர்ஸ் கூட பழகறத்தா கொஞ்சோ எனக்கு இதுங் தோழி பட் ஆனா அதுவு போக போக எனக் வந்து ரொம்ப புடிச்சிருச்சிங் தோழி எல்லாருமே வந்து நல்லா ஃப்ரீயா பேசுவாங்க பழகுவாங்க எனக் வந்து எல்லாருமே வந்து எல்லா செஞ்சாங்கங் தோழி நாங்ளு ரொம்ப ஏழ்மையான குடும்ப தாங் தோழி அதனால வந்துட்டு எங்க எனக் நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்க டீச்சர்ஸ் எல்லா ஆ அப்புறோ எக்ஸாம் ஹால் இந்த மாரி போகு போதெல்லா ரொம்ப பயமாவே இருக் கு ஒரு மாரி பதட்டமாவு பயமாவு இருக்குங் தோழி உங்களுக்கு அந்த அனுபவோ இருக்காங் தோழி
ஆம் தோழி நீங்க சொன்னது போல நானு வந்து பள்ளி லைஃப்ல வந்து ரொம் நெறைய வந்து உணந்திருக்கிறே ஒரு ஃப்ரெண்ஸ் சர்குலேஷன்னா அவ்ளோ சீக்ரோ சட்டுன் கெடைக்காது கெடச்சிருச்சினா அந்த இருக்குற ஃரெண்ட்ஸ் வந்து அவ்ளோ சீக்கிரோ நம்ப வுடமாட்டோ நம்ப கூட அவுங்களோட வந்து மிங்கிலாயி ஒரு குரூப் ஃபாமே பண்ணிருவோ இருக்குறவங்க ஒரு ரெண்டு பேரு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாவாங்க அப்புறோ இருக்குற ரெண்டு நாலு ஆறு இந்த மாரி ஃப்ரெண்ஸ் ஷர்குலேஷனாங்க ஆனா அதிகமா தா எங்ளு ஒருத்த ஒருத்தர் விட்டு குடுத்து மாட்டோ ஒருத்தர்கிட்ட இல்லைனாலு இன்னொருத்தர்ட்ட குடுத்துதா வந்து சு கூல் லைஃப்ல நாங்க அப்படிதா இருந்தோ அதே மாரி டீச்சர்ஸு அவ்ளோ சீக்கிர எனக்கு செட் ஆகாது எனக்குமே வந்து அ ஏன் கேட்டா வந்து அதாவது அங்கெல்லா ஒன்ஸ் கூல்ல வந்து படிக்கிற பசங்க ஃபஸ்ட்ல பெஞ்சாவு படிக்காத பசங்க லாஸ் பெஞ்சு மார்க் அடிப்படைல தா வந்து ஃபஸ்ட்ல உக்கார வச்சிட்ருந்தாங்க அதுக்கப்றதா வந்து கொஞ்சோ கொஞ்சோ சேஞ் ஆயி ஃப்ரெண்ஸ் சர்குலேஷனோட நாங்க வந்து பெஞ்சுல உக்கார மாரி இருந்தோ அப்ப உக்காரம் போது அப்ப வந்து டீச்சர்ஸ்லா ஓரளவுக்கு அவுங்களு வந் து நாங்கல்லா மாற மாற அவுங்ளு எங்களுக் ஏத்த மாரி மாறிக்கிட்டாங்க அப்பதா எங்களுக்கு டீச்சர்ஸ்கு உள்ள பாண்டிங் வந்து ஓரளவுக்கு செட் ஆச்சி ஆனா டீச்சர்ஸ்மே வந்து ஒரு சிலர் வந்து ஒ படிக்க முடியாத பிள்ளைங்க சரி ஆ அதே மாரி வந்து இந்த கஷ்ட்டப்பற ஃபேமிலில இர்க்கவுங்க அந்த மாரி இரு க்றவங்களுக்லா வந்து ரொம்பவே ஹெல்பிங் பண்ணுவாங்க எந்த மாரினா நோட்ஸ் குடுக்குறது இந்த மாரி அவுங்களுக்கு படிக்க ரிலேட்டடா ஹெல்பிங் பண்ணுவாங்க ஃபினான்சியல் இஷுயூவால இந்த மாரி படிக்க முடியாத கொழந்தைங்க நோட்ஸ் வாங்க முடியில அப்டின்னா அவிங்களுக்லா வந்து நோட்ஸ் வாங்கி குடுக்குறது இந்த மாரிலா எல்லாமே ஹெல்பி பண்ணாங்க அதே மாரி ஒரு சில வந் என்ன பண்ணுவாங்கனா வந்து வாங்கிக்கோங்க அ ஃபிரண்ட்ஸ் சர்குலேஷன் நிறைய பேர் வந்து நாங்க எங்களுக்குள்ளயே வந்து ஒரு அமௌண்டா கெலக்ட் பன்னி அந்த மாரி படிக்க முடியாத குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்றது இந்த மாரிலா நாங்க பண்ணிருக்கிறோ வேற எதாவது வந்து உங்களுக்கு மறக்க முடியாத தருணங்கள் எதாவது இருக்காங் சிஸ்டர்
ஆமாங் தோழி இருக்குங் தோழி இப்போ பள்ளி லைஃப்லல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் அதிகோ இருக்குல்லைங் தோழி எனக்கு வந்து பாத்தீங்ன்னா எனக்கு கோக்கோ தா ரொம்ப பிடிக்கும் தொழி பட் ஆனா பாத்தீங்ன்னா நா வந்து அதுல இந்த மா ரொம்ப நா போய் வெளையாண்டது கெடையாது நா அதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேங் தோழி நீங்க அந்த மாரி எதாவது உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பத்தி நறைய விளையாண்ருக்கீங்களா தோழி எதாவது இருக்காங் தோழி
ஆம் தோழி நானு வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து நறைய விளையாண்டுருக்கே எனக்கு எது ரொம்ப பிடிக்குன்னா செஸ் ரொம்ப புடிக்கு அ ஸ்கூல் லெவல்ஸ்ல வந்து செஸ் எல்லாமே நா வந்து ரொம்ப ஆடுவே எங்க ஸ்கூலுக்குள்ளேயே அதுல வந்து ஓரளவுக்கு ஏ நானு காம் மெடல்ஸ்லா வாங்கிறே அதுக்கப்பறோ வந்து இந்து என் ஆச்சு அப்டின்னா ஒரு சர்க்குலேஷன் மேல எனக்கு வந்து ஃபேமிலி சைடுல இருந்து கொஞ்ச அலோ பண்ல அ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸுக்குலா ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்கு போயிட்டா மேக்சிமம் வீட்ல என்ன சொல்லுவாங்கனா வந்து படிப்பு கெட்டு போயிரு அப்படின்தா ஃபேமிலி சைட்ல சொ ல்லுவாங்க சோ அதுனால வந்து செஸ்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கு அத வெளையாண்ட விளையாட்டு காம்பிடேஷன் வின் பண்ணியிருக்கே பட் ஃபேம்லி சைட்ல இது வேணா இது பண்னிங்கன்னா படிக்க முடியாது ஏன்னா லெவன்த் டுவலத் ஓரளவுக்கு ஸ்டேஜுக்கு மேல போகும்போது படிப்பு கெட்டு போயிருன்னு சொன்னனால அது ஒரு லெவலோடையே அப்படியே நா ஸ்டாப் பண்ட்டேன் வச்சுக்கோங்களே
சரிங் தோழி
இதே மாரி வேற எதாவது உங்களுக்கு அனுபவம் இருக்குங்களா
வேற அனுபவன்னு பாத்தீங்கன்னா வந்து இப்போ டென்த்து டுவெல்த் வந்து நம்ப வேற ஸ்கூல் தான போய் எக்ஸாம் அட்டென் பண்ணுவோ அதுல வந்து பாத்தீங்ன்னா நறையா இருக்குங் தோழி அந் அப் இப்போ பாத்தீங்ன்னா வந்து நம்ளுக்கு யா எந்த சார் வருவாங்க எப்டி எக்ஸாம் ஹால்குள்ள போயிட்டு ஹால் டிக்கெட் தந்தா ஒரு கொஸ்சின் பேப்பர் தந்தா ஒரு பய இருக்கு அதெல்லா வந்து நறையா இருக்கும் தோழி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ண போறோன்னு ஒரு பயமாவே இருக்கு சோ அந்த மாரி உங்களுக்கு இருக்காங் தோழி
ஆம் தோழி நீங்க சொன்னது போல எக்ஸாம்ஸ் குள்ள வந்து எனக்லா வந்து டென்த் பப்ளிக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனனுமே கொஞ்ச பய இருக்கு ஐயோ ஃப்ஸ்ட் ப்ஸ்ட் பப்ளிக் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுரோன் யாருமே வந்து எல்லா எக்ஸாமுமே கைட் ல்லுவங்க அனா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்சுக்குலா வந்து பப்ளிக்ல வந்து யாருமே கைட் பண்ணமாட்டாங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆனனுமே எனக்கே ரொம்ப பயோ எடுத்துக்குச்சு அ நர்வஸா இருந்தது குடுத்தாங்க ஃபை மினிட்ஸ் தா வந்து இதெல்லாமே ரீட் பண்ணணு இத பண்ணணு இத பண்ணும் ஸ்டாப் பாட்டு அவுங்க பாட்டு சொல்லிட்டே இருப்பாங்க வரிசையா அத நம்ம அப்டியே கேட்டுட்டே இருக்கணு அப்பறோ வந்து கொஸ்டின் பேப்பர் அதுக்கப்பறோ கொடுத்ததுக்கு அப்பறோ அடுத்தது வந்து ஆன்சர் ஷீட் குடுப்பாங்க இது எல்லாமே வந்து நம்ம செக் பண்ணிட்டு கரெக்டா இருக்குன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பச்சிரு நம்ம நேம்மு ரோல் நம்பர்லா செக் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பன்ன ஆரம்ச்சுணு இதெல்லா வந்து டென்த் பப்ளிக் எக்ஸாம்லா வந்து ஒரு மெமரி லைஃப் மாரி இருக்குது எனக்கு இன்னுமே அதே மாரி ஃப்ரண்ஸ்ஸோட சேர்ந்துகிட்டு எக்ஸாம் முடிஞ்சிருச்சுன்னா ஹாப் டே எக்ஸாம் முடுஞ்சுடு அதுகப்றோ பாத்தீங்க அப்டினா ஃபிரண்ட்ஸோட சேந்து ஏதாது எக்ஸாம் முடிஞ்சத பத்தி நாங்க கொஞ்சோ ரிவ்யூ மாரி பண்ணிட்டு எங்கேயாவது வந்து ஜூஸ் ஷாப்பு இல்ல எங்கயாவது ஹோட்டலுக்கு இந்த மாரி வெளிலல்லா எங்கேயாவது சுத்துவோ ஃப்ரண்டஸோட சேந்துகிட்டு இந்த மாரி நீங்க ஏதாவது வெளில போன அனுபவங்கள் ஒங்களுக்கு உண்டா தோழி
இல்லைங்க தோழி எனக்கு அந்த மாரி அனுபவோலா எதுவு இல்ல நா வந்து எங்க வீட்டுக்கு பின்னாடியேதா சு கொழு அதனால வந்து நா எக்ஸாம் முடிச்ச ஒடனே ஒரு அந்த ஹால் முடிச்சிட்டு அதுக்கப்பறோ எங்க சாரெல்லா வெளில நிப்பாங்க அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான சாரு மேமு இருப்பாங்க அவங்கள வந்து கன்சல் பண்ணிட்டு நாங்க வந்து ஒடனே கெளம்பிடுவோ தோழி
இப்ப நாங்கல்லா பாத்தீங்கன்னா வந் து ஸ்கூல் சார் அப்டின்னாவே வந்து என்ன சொல்றதுன்னா மேக்சிமம் பயமாதா இருக்கு ஏனா லேடிஸ்க்கு லேடிஸ்க்கு ஒத்து போய்ரு பட் லேடிஸ் ஜென்ஸ் அப்டிங்கும்போது மேக்சிமம் ஒத்து போகாது சார்ட ஒரு டவுட் கேக்குறனாவே கொஞ்ச பயமா இருக்கு அவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மார்க் கம்மி ஆயிடுச்சுன்னா குச்சி எடுத்துட்டு வந்து பெரம்புல அடிப்பாப்புல பெரம்பு பெரம்பு குச்சிலதா அடிப்பாப்புல ஒரு மார்க் கம்மியானலு தொண்ணூத்தி ஒரு தொண்ணுத்தி ஒன்பது மார்க்கு வாங்கி இருந்தா ஏ ஒருமார்க் கம்மி ஆகுல அந்த ஒரு மார்க்குக்கு அடிப்பாப்ல எம்பது மார்க் வாங்கிருந்தாலு நீ ஏ தொண்ணூறுக்கு மேல எடுக்கலன்னு அடிப்பாப்ல அவர பாத்தாலே பயமா இருக்கு அந்த மாரிலா சார்கிட்ட படிச்சு இப்போ அவர்கிட்ட இருக்கு போது வந்து ரொம்பவு கம்மியாதா மார்க் இருக்கு ஆனா பப்ளிக் எக்ஸாம் எல்லா வந்து நம்ம படிச்சு நைன்டி எபோவ் மார்க் வாங்குனத நெனச்சு அவ்ளோ ஹாப்பியா இருக்கு அவரே சொல்லுவாப்ல பரவால்ல நாங்களா அன்னைக்கு அடிச்சு நாங்க திரு த்தாம இருந்த நீங்க இனைக்கு இவ்ளோ மார்க் வாங்கிருக்பீங்களா ரிசல்ட் அன்னைக்கு பாத்துட்டு என்கிட்ட சொன்னாப்ல அதெல்லா வந்து ஒரு மெமரிஸ் ஸா இருக்குது எனக்கு இன்னுமே வந்து இந்த மாரி தருணங்கள் உங்களுக்கு ஏதாவது உண்டா தோழி
ஆ நெறைய இருக்குங் தோழி எனக்கு எங்க பிசிக்ஸ் சார்ரு அப்டிதா தோழி நா இங்க மார்க் கம்மியாதா எடுத்தே பட் இதுல பாத்திங்கன்னா அ ட்வெல்த்து பப்ளிக் எக்ஸாம்ல பாத்திங்ன்னா மார்க் அதிகமா வந்ததுல சார் ரொம்பவே ஹாப்பியாக சொன்னாரு நீ இப்டி படிப்பன் நா எதிர்பாக்கவே இல்ல அப்படின்னாரு பட் ஆனா அப் இப்போ எக்ஸாம் நடந்ததெல்லா பார்த்தீங்கன்னா மார்க் ரொம்ப ரொம்ப கம்மியாதா இருக்கு அப்ப வந்து அவரு ஏ இப்டி பண்றன் கேப்பாரு கேட்டாலே எனக் கண்ல இருந்து கட கடனு தண்ணி வந்துரு அதுக்கப்பறமேட்டு அம்மா வந்தாங்ன்னா பேரன்ஸ் மீட்டிங்கு வக்கம் போது பாத்திங்ன்னா இந்த மாரி அம்மா வந்தாங்கன்னா அப்போ சொல்லும்போதே உங்க பிள்ள எது பண்ணாலு ஒடனே அழுதுர்றா அப்படின் சொல்லுவாங்க ஆனா துன் எக்ஸாம்ல அவ்ளோ மார்க் எடுத்ததுல அவருக்கு ரொம்ப அவ்ளோ சந்தோசோ அதே மாரி எங்ளை வீட்டுக்கு கூப்பிட்டு எங்ளுக்கு வந்து ஒரு விருந்தே வச்சாருங் தோழி அந்த மாரி நாங்க வந்து ஆவ் அந்த சாருங் கூடையு செரி டீச்சர்ஸ் கூடையு செரி நாங்க வந்து எப் எப்பயுமே ஒரே மாரி மிங்கிள்ளாதா வந்து நாங்க பழகுவோ தோழி அவுங்களும் அதே மாரிதா இருப்பாங்க ந எல்லாருமே நல்லா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாகேங்க தோழி
சரிங்க தோழி நீங்க சொல்லும் போது ரொம்பவு சந்தோஷமா இருக்கு இந்த மாரிலா சார் வந்து வீட்டுக்கு கூப்ட் ட்டு விருந்து வச்சாங்கறது ரொம்ப ரேரு பரவால்ல நல்லா இருக்கு நீங்க சொல்லவு இந்த மாரிலா இருக்குறாங்க அப்டி நெனைக்கவு ரொம்பவு நல்லாருக்கு தோழி நன்றி
ஆமாங்க நன்றிங்க தோழி